ஹலோ கேக்குதா அ எனக்கு கேக்குது உங்களுக்கு வ கேக்குதா
ம் கேக்குதுங்க என்ன பண்றீங்க
நா வந்து சும்மாதாங்க இருக்கே நீங்க
சாப்ட்டீங்களா
ஆ சாப்பிட்ட நீங்க
ம் சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
நா வந்து பொரோட்டா சாப்ட்டேங்க
சரிங்க
நீங்க என்ன சாப்ட்டீங்க
ரசம் சாப்பாடு
ஓ ரசம் னா ரொம்ப புடிக்குனு நெனக்கிறே அப்பப்போ ரசோ தா சாப்புட்றீங்க
அப்பப்போவா ஒங்களுக்கு எப்பிடி தெரியு அப்பப்போ சாப்புட்றேனு சொல்லி
உ சும்மா கெஸ்ஸு தா
என்னங்க கெஸ்ஸெல்லா சொல்றீங்க
செரி வெளிய வெளிய வந்து இத பாத்தீங்களா மூன
இல்லங்க எதுக்கு
ஐயோ நல்லா இருக்குங்க ஆஃப் மூனா இருக்குங்க இன்னிக்கு கலரு
ஆமா ஆமா இன்னெக்கு ஹாஃபா இருக்குமா
யார சொன்னாங்க
எங்க அம்மா
நா சொன்னே இப்போ
எங்க அம்மா சொன்னாங்க
இல்ல நா சொல்றதுதா நீங்க கேக்கணு
எப் போங்க
நா சொல்றது கேக்க மாட்டீங்ளா
நா எதுக்குங்க கேக்கணு ஒங்க பேச்ச எல்லா
அப்ரியா செரிங்க செரிங்க
ம்
ம் செரி ஒங்களுக்கு ஏதாது சமக்க தெரியுமா
எனக்கு சமைக்க தெரியாது சாப்ட மட்டு நல்லா தெரியு
நல்லா சாப்டுவீங்களா
ம் எங்க வீட்ல நா சாப்ட்டால்ல எங்க வீட்ல எல்லாமே காலி ஆயிடு ஆமா
அவ்ளோ சாப்டுவீங்ளா அப்பா செரி சமக்க தெரியுமா ஒங்களுக்கு
அதெல்லா நா கத்துக்கல எங்க அம்மா கத்துக்கோ கத்துக்கோன்றாங்க ஆனா நா கத்து
ஆமாங்க கத்துக்குணு பொம்பள பசங்கல்ல கத்துக்குனுதா ஆகணு
ஆம்பள பசங்களு கத்துக்கணுங்க அதெல்லா ஈக்வலா இருக்கணு
ஈக்வாலிட்டிலா இல்லங்க எதுக்குனா இப்போ ஆம்பளைங்க செய்ற வேலனா ஆம்பள செய்ற வேலலா பொண்ணுங்களாவது செய்ய முடியாது அதுனால
அது எப்டி அது எல்லாமே கப் பண்ணு
ம் சரி ஓகே உங்களுக்கு ஏ சி ரெடி பண்ண தெரியுமா
ஆ
உ ஹூ நல்லா தெரியும்ங்க ஏதாது பண்ணி வெச்சுட்டு வந்துருவீங்க கேன் மாட்டது
செரி நாங்க போரா போது எதாச்சு விளால்லா
அப்டியா உ சொல்லுங்க ஒரு
புக்கு பென்னு எடுத்துட்டு வை எடுத்து வச்சு எதாச்சு ஒரு
க்கு முன்னாடி ஒரு கேம் விளால்லலா நம்பர் யோசிச்சு வெச்சிக்கணு சரியா அந்த நம்பர் கண்டுபிடிக்கணு அதுக்கப்றோ இந்த கேம் இப்டி விளாண்டாதா கரெக்ட்டா போகுது கேளுங்க இப்டி வெளானாதா கரெக்டா போகுது சொல்றது புரியுதா ஒங்களுக்கு உங்க தமிழ் வேடு வந்து இதுல நல்லா இருக்கோம் வார்த்தைகள் நறிய இருக்கு புரியுதா இப்போ
செரிங்க
ம் இதே கண்டினியூ பண்ணுங்க செரியா எப்பவுமே இதுக்கப்
அதெல்லா நீங்க சொல்ல கூடாது நா தா சொல்லணு நீங்க எப்டி சொல்லலா
செரி ஓகே ஒரு நம்பர் யோசிச்சுக்கோங்க நூறுக்குள்ள
நூறுக்குள்ளாவா
ஆமா நா வந்து
எஸ்
இருங்க ஓகே சரி சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்களே இப்போ
உங்க நம்பர் வந்து முப்பதா
இல்லங்க இல்லவே எராது கம்மி
கம்மி
உங்க நம்பர் வந்து அறுவதா
ம்
அறுவது அறுவதா உங்க நம்பர்
இல்லங்க அதிகொ உங்க நம்பர் வந்து அம்பதா
இல்ல கம்மிங்க உங்க நம்பர் வந்து நாப்பதா
அது வந்து அதிகம்
அதிகமா அது கூட சரி ஓகே
ஒங்க நம்பர் வந்து அறுவதா
அறுவது கம்மிங்க அறுவது சரி உங்க நம்பர் வந்து முப்பதா
அதிகம் ஒங்க நம்பர் வந்து அறுவத்தி மூணா
இல்லங்க கம்மிங்க சரி உங்க நம்பர் வந்து இருவத்தி அஞ்சா
இல்லங்க அதிகம்
கூட சேரிங்க
உங்க நம்பர் வந்து எ அறுவத்தி எட்டா
ஆமாங்க நீங்கயோச்சது என்னங்க இருவத்
டுவென்டி எயிட் ம்
இருவத்தி எட்டா அப்பனா நா இருவத்தஞ்சு கெடயாதுக்கு அதிகோ சொன்னீங்க
என்ன அதிகம் ஆ கம்மி சொன்னே அது
ஆ அதிகோ சொன்னீங்க நா எழுதி வச்சிருக்கேனே நோட்ல நீங்க சொல்றதுல்லா எழுத் அ அ ஆமாங்க அதுனாலதா நா கரெக்டா கேக்குறே இருவத்தஞ்சு வந்து அதிகம்ன்னு போட்டுருக்கே நீங்க அதிகம்ன்னு சொல்லிட்டீங்க ஏமாத்திட் டிங்கன போங்க நீங்களா லூசுன்னு தெரியு நீங்க விடுங்க செரி ஓகே இப்போ நீங்க சொன்ன கேம் வெளால்லாமா
ம் ஸ்டார்ட் செரி சொல்லுங்க யோசிசீங்களா
ம் நா யோசிச்சே நீங்க
ஆ யோசிக்கிச்சு
உங்க இதுல எஸ் இருக்கா
எங்க இதுலயா இருக்கு
எதுல்ல எத்தனா எத்தில
ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்
ஓகே
உங்க இதுல வந்து எஸ் இருக்கா
ஆ இருக்கு லாஸ்ட்ல இருக்கு
ம் ஓகே
உங்க இதுல ஈ இருக்கா
இல்லங்க உங்க இதுல டீ இருக்கா
டீ டீ இல்லங்க உங்க இதுல டீ இருக்கா
ம் இருக்கு ஆ த்ரீ த்ரீ அண்ட் சிக்ஸ்சு
ஓகே
உங்க இதுல ட்டீ இருக்கா
இல்லங்க உங்க இதுல சி இருக்கா
சி இல்ல உங்க இ
சி ஆ இருக்கு தேர்டு
உம்
உங்க இதுல வொய் இருக்கா
வொய் இல்ல உங்க இதுல வந்து ஆர் இருக்கா
இல்லங்க உங்க இதுல ஆரு இருக்கா
ம் ஹும் இல்ல உங்க இதுல ஐ இருக்கா
இல்ல உங்க இதுல ஓ இருக்கா
ஓ அந்த லாஸ்ட்டு
லாஷ்ட்டா
லாஸ்ட்டுன்னா லாஸ்ட்டுக்கு ஒரு முன்னாடி
லாஸ்ட்னா லாஸ்ட்டு ஏழு வாட் ஏழு வேக்ஸு தான மேக்ஸிமம் எட்டு சொல்னீங்களா அப்புடியா செரி
செரி உங்க இதுல வந்து பி இருக்கா
ஃபர்ஸ்ட்டு
உம்
உங்க இதுல என் இருக்கா
லாஸ்ட்டு
ஓகே
இதுல ஹச்சிருக்கா
இல்ல
ம்
உங்க இதுல ஏ இருக்கா
ம் பைவ் பைவ் பைவ் உங்க இது இதுல ஏ இருக்கா ஆ உங்க இதுல வந்து ஐ இருக்கா சாரி சாரிங்க ஐ இல்ல ஐ இல்ல உங்க இதுல யூ இருக்கா யூ
இல்ல உங்க இதுல யூ இருக்கா
ம் ஆ த ஆஹ ஃபோர்த்
ஃபோர்
ஓகேவா
உம் ஓகே ஓகேங்க
உங்க இதுல ஈ இருக்கா
ஈ இருக்குங்க சிக்ஸ்து சிக்ஸ்து உங்க இதுல ஆமா ஆமா உங்க இதுல ஐ இருக்கா
ஐ எவுத்துல
ஆ இருக்கு செகண்டா சுட்சுவெஷன்னா உங்களுக்கு
ஆமா
ஸ்பெல்லிங்கே தப்பா இருக்கே எட்டு லட்டரா யோசிச்சீங்க நீங்க
ஆமா
ஐய காணும அது சிக்ஸ்து டி ஐ ஓ என் தா வரு டன்னு போட்டிருக்கீங்க சி சிட்டுவேஷன்
ஃபெல்லிங் சொல்லுங்க
எஸ் ஐ டி யு ஏ டி ஐ ஓ ஏ
அதா நானு எழ்திர்க்கே
டி ஓ என் னுதா இருக்கே டி ஐ ஓ என் சுட்டிவேஷன்
லூசு எஸ் ஐ டி யு ஏ டி ஐ ஓ என்
நீங்க சொன்னது எட்டு வேட்ஸ் தான
ஆமாங்க எட்டுதா அது
என்னங்க எஸ்சு ஒன்னு
அய்யய்யோ ஒம்போது ஒம்போது ஒம்போது
ஏமாத்திட்டீங்க நனன்ன
ஏ இல்லங்க நா மரந்துட்டே என்ன ஆஹாஹ்ஹா நா அந்த மாரி இதுல லா இல்ல நா வந்து எங் நீங்க ஸ்கூ சொன்னீங்களா நா எண்ணி பாத்தே ஆ இதுதானே வருதுன்னு சொல்லி போயிடுச்சு
ஆ நீங்க சொல்லல்லா வின்னர் நாந் தா இப்போ கூட ஏமாத்தீட்ரிங்க நீங்க ரெண்டு கேம் ஏமாத்தீட்ரிங்க போங்க விளாண்ட ரெண்டு கேம்மே ஏமாதிட்டீங்க என்ன
டு உடுங்க உடுங்க
விடுங்க விடுங்க இல்ல அது விடுங்க வி
ஒன் டூ த்திரி போர் பைவ் சிக்ஸ் சேவண் எய்ட் நய்ன் ஓகே நைன் நம்பரு இந்து இப்போ நைன்
இல்லெங்க இரு இருங்க கொஞ்சோ இது பாருங்க கொஞ்சோ பெர்ஸ்
இது என்னப் பாருங்க என்ன பாருங்க என்னாங்க இது அது உதுன்னு சொல்லிச் சொல்றீங்க
இன்னிக்கி நிலா பாத்தீங்களா
ம்ம் சம்மா அழகா இருக்கு நா நா என்ன பாத்த நிலாவ பாக்குற மாரிங்க
அப்பிடியா அப்போ செரி சாக்கட பாக்குற மாரி இருக்கு அப்போ நா உங்கள பாத்தா
என்னது சாக்கடை
ஒண்ணு இல்லங்க ஒண்ணு இல்லைங்க ஒண்ணுல்லேங்க இன்னாங்க இப்டிலா பேசுறீங்க செரிங்க நா வெக்குறேங்க ரொம்ப பேசிட்டீங்க
செரிங்க ஆ ரொம்ப நீங்க தா பேஸ்ட்டீங்க வைய்ங்கா
ஆ செரி செரி
ம்ம்